ஹலோ
ஹலோ
ஆஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஓ நல்லாருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நா ரொம்ப நல்லாருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டு வேலயெல்லா முடிச்சாச்சா
எல்லா முடிச்சாச்சுங்க
சாப்பாடு வேலல்லா முடிஞ்சுருச்சா
சாப்பாடு வேல எல்லா முடிஞ்சிருச்சு ஆ இப்போ ஃப்ரீயாதாருக்கே அதனால செரி ஒங்க கூட பேசலாமே எதா ஒரு தலைப்ப பத்தி அப்டின் யோசிச்சே
சேரி சேரி இன்னக்கி எந்த டாபிக் பத்தி பேசலான் நெனைக்கிறீங்க
ம் நம்ம இப்போ இருக்ற எடத்தோட ஆ பாதுகாப்பு அதாவது சுற்று சூழல் பாதுகாப்பு அத பத்தி பேசலான் நெனைக்கிறே நீங்க என்ன சொல்றீங்க
ஆ ஆமா ரொம்ப நல்ல தலைப்பு தா ஆமா இப்ப உலகம் முழுக்க ரொம்ப பேசுற முக்கியமான விஷயமே வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி தா பேசுறோ
ஆமாமாமா கண்டிப்பா முன்னாடி வந்து இந்தளவுக்கு யாரு சுற்றுச்சூழல ப த்தி கவலப்பட்டா மாரி தெரில்ல ஆனா இப்ப வெப்போ அதிகமாக அதிகமாக மழ சரியாம பெய்யாமரு க்றதுனால நறைய மாற்றங்கள்ல்லா தெரிது இல்லைங்ளா
ஆமா அதுக்கு முக்கிய காரணமே வந்து மனிதர்களோட செயல்பாடுதா மரத்த வெட்றது அப்பறோ வந்து கா காற்ற வந்து மாசுபடுத்துறது அப்பறோ பிளாஸ்டிக்க வந்து அதிகமா பயன்படுத்துறது இது எல்லாமே வந்து சுற்றுச்சூழல அதிகமா பாதிக்கி
கண்டிப்பா உண்மதா அது ஏனா நம்ப ஊர்ல கூட முன்னாடி நறைய மரோல்லா இருந்துச்சு ஆனா இ இப்ப பாருங்க எல்லா எடத்துலயு கட்டிடங்கள் தா அதிகமா இருக்கு எல்லா மரத்தையு வெட்டிட்டாங்க
ஆமா ம் கட்டிடங்கள் தா அதிகமா இருக்கு நீங்க சொன்ன மாரி வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியோந்தா ஆனாலு அதுக்காக வந்து மனிதனோட தேவைக்காக நம்ம இயற்கைய வந்து முழுசா அழிக்க கூடாது அப்டித்தான
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா நூத்துக்கு நூறு உண்ம ஏனா இயற்கை சார்ந்துதான நம்ப எல்லாருமே இருக்கோ அப்டிப்பட்ட அந்த சுற்றுச்சூழலே பாதிக்கப்பட்டா என்னென்ன மாத்ரியான பிரச்சனைகளை நம்ம வந்து ஆஹ் டெய்லி லைஃப்லயும் செரிஹ உலக அளவுலயு செரி பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லிங்ளா
ஆமா மொதல்ல வந்து பாக்குறதே வந்து காலநிலை மாற்றம்தா அதிகமா வருது அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்னா வெயில் காலம்ல வெப்பம் வந்து அதிகமா இருக் கு அப்பறம் வந்து மழை காலத்துல வந்து சரியா மழை பெயுறத இல்ல அதுக்கப்புறம் வந்து மழ பெய்ஞ்சாலுமே வெ வெள்ளோ அதாவது அதிகமா மழை பெய்யிது இதனால பாத்தீங்னா வெள்ளமு வருது சில எடத் த்துல பாத்தீங்னா மழையே பெய்யாம வறட்சியு ஏற்படுது இது எல்லாமே வந்து மனிதர் வந்து சுற்றுச்சூழல வந்து ஆஹ்
மாசுபடுத்து ஆஹ் ஆமா ஆமா ஆமா இப்போ செய்திகள்ல எல்லாஃபுல்லா இதை பத்திதா பாத்துட்டுருக் ப்ப நியூஸ் பேப்பர தெறந்தாலு சரி டிவியில பாத்தாலு சரி இதை பத்திதா சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆ ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப ஹை அஹ் வெய்யல் ரொம்ப அதிக கொடுமையான வெயிலா இருக்கு அப்டின்ற மாதிரி மழ வெள்ள மழ மழை காலத்துல பாத்தீங்கன்னா அதிக பா வெள்ளம் அத மாரிதானே ஃபுல்லாவே பாக்கறோம்
ஆமா ஆமா அதாவது சுற்றுச்சூழல வந்து நம்ம மாசுபடுத்துறனால வந்து இயற்கைக்கு மட்டு இல்ல மனிதர்களுக்குமே பாத்தீங்கனா உடல் நல சிலயுமே ரொம்ப பிரச்சனைகள்லா வருது ஆஹ் நெறைய பேருக்கு வந்து அஹ் சுவாச பிரச் ச்சனை இந்த மாதிரிலா வந்து நெறைய வந்து வந்துட்டே தா இருக்குது
கண்டிப்பா ஆனா அந்த பெரிய நாங்க கிராமங்கள்ல ஒருரளவுக்கு பரவால்ல நெறைய அந்த அளவுக்கு மாசுபாடு இல்ல அந்த பெரிய நகரங்கள் இருக்கு இல்லிங்களா அங்கதா வந்து இந்த வாகனங்கள்லா ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயு அதிகமான கான்கிரீட் கட்டடங்கள் இருக் கற்னாலயு இந்த ப்ரச்சன மாசுப காற்று மாசுபாட்டு பிரச்சன வந்து ரொம்போ அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கே
ஆமா ஆமா அதாவது ம் சிட்டி சைடொல்லா பாத்தீங்னா நெறைய வந்து அஹ் தொழிற்சாலைல்ருக்கு அதுக்கப்புறம் நெறைய வந்து வண்டில்லா யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அந்தோட கழிவுகள் எல்லாமே வந்து காற்றுல வந்து கலக்குறதுனால வ ந்து மனிதர்களுக்கு வந்து அதிகமா வந்து அஹ் நோய்கள்லா ஏற்படுது
கண்டிப்பா கண்டிப்பா அதையு அதோட மட்டும் இல்லாம அந்த பிளாஸ்டிக் தா எல்லா இடத்துலயும் அதபத் தி நெறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லா நடக்குது ஆனாலு ம் ஆமா
ஆமா பிளாஸ்டிக் தா பிளாஸ்டிக் தா ஒரு பெரிய பிரச்சனையே அந்த ஆனாலு மக்கள் வந்து அது வந்து யூஸ் பண்றத வந்து நிறுத்தவே மாற்றாங்க அது வந்து எவ்ளோ வந்து இயற்கையை வந்து அழிக்குதுன்னு சொல்லி நம்ம யாருமே வந்து இன்னும் தெரிஞ்சுக்றது இல்ல ஆனாக் கவுர்மெண்ட்டும் அப்பப்ப வந்து இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கல்லா யூஸ் பண்ணக் கூடாது அது வந்து இயற்கைக்கு எதிரானது அப்படின்ல்லா சொன்னாலு அது ஒரு ஒர் மாசோந்தா ஃபாலோ பண்றாங்களே தவிர அதுக்கப்புறம் அதல்லா யூஸ் பண்ணதா செய்யிறாங்க இதனால வந்து மண் வளோ நீர் வளோ இது எல்லாமே பாதிக்குது
கண்டிப்பா கண்டிப்பா அதுன குறித்து நெறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லா நடக்குது ஆனாலு சேரி சேரினு நம்ம கேக்குறோமே தவிர்த்து ஒரு அவசரத்துக்கு இப்ப கடைக்கு போனாலு நம்பளே வந்து கவர் பை குடுங்க அப்டின் சொல்லிதான கேக்குறோ பிளாஸ்டிக் பை அதுக்கல்லா நம்ம வந்து நம் நம்ம நம்பளே மனசுமாரி அந்த துணிப்பைலா கொண்டு போகணு அதுதா பிளாஸ்டிக்தா ஒரு பெரிய பிரச்சன அது எளிதுல மக்கி போகாது மண்ணையு நீரையு அதனால அது பாதிக்குது மக்கி போக போகக்கூடிய ஒரு பொருளா இருந்ததுன்னா அத பத் எந்த பிரச்சனையுமே கடையாது ஆனா இது எளிதுல மக்காம அப்டியே எல்லா இடத்துலயு அடைச்சிட்டு நிக்குது பாருங்க வெள்ளோ வெள்ளோனு நம்ம பேசுறோ இந்த வெள்ளத்துக்கு முக்கிய காரணமே வந்து இந்த பிளாஸ்டிக்கு எல்லா இடத்துலியு போய் அடச்சுகுட் டு தண்ணிய போக விடாம பண்றது இந்த நீர்நிலைகள்லலா நறைய பிளாஸ்டிக் குப்பைகள் சேந்திருக்கறது அது மாதிரிதா முக்கிய காரணமா இருக்கு
ஆமா இப்போ இங்கவே பாத்துக்கிட்டீங்கனா நம்மளே கண் கூட பாக்கலா ஆ இப்போ வந்து எங்க வீட்டு பக்கமே பாத்தீங்கனா ஆ ஆ ஒரு பெரிய ஆறு இருக்கு அது பக்கத்துல பாத்தீங்கனா ஆ ரோட்டு மேலயே எல்லாருமே குப்பைய போட்றாங்க அது வந்து என்ன பண் சொல்லுவாங்க இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லா வந்து அத அப்டியே தள்ளி அந்த ஆத்துக்குள்ளதா தள்ளி வந்து தீலா வெச்சுவுட்றாங்க அப்போ வந்து அந்த தண்ணி வந்து மக்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க சில பேரு வந்து அ இந்த அறி இது ஆத்துல போகும்போது அத வந்து வீட்டு உபயோகத்துக்கு வந்து எடுப்பாங்க அப்போ வந்து அந்த தண்ணிய வந்து நம்ம பயன்படுத்தும்போது மனிதர்களுக்கு வந்து ஆ ஏ நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள்லா அதிகமா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அத நம்ம தெ ரிஞ்சே செய்யறோ விழிப்புணர்வு இல்லாமல்லா இல்ல நம்ம தெரிஞ்சே செய்யறோங்கற நம்ம மேல இருக்கற தப்பையு நம்ம ஒத்துக்கதா வேண்டி இருக்கு நம்ப மனசு மாறணு அப்டிங்கறதுதா முக்கியமான ஒரு அ அ வேண்ட முக்கிய ஒரு அம்சமா இருக்கு இந்த இடத்துல நம்ம நம்ம மனச மாத்திக்குட்டு ப்ளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது துணிப்பையதா உபயோகப்படுத்தணு அப்டிங்கற ஒரு நலமைய கொண்டு வர்ணு அப்ப எல்லாருமே அந்த மாரி நெனைச்சாதா இதுக்கு ஒரு தீர்வு காண முடியு
பிளாக்
ஆயிரதா கவுர்மெண்டு வந்து சட்டங்கள் போட்டாலுமே வந்து இந்த சொல்வாங்கள்ல திருடனாய் பார்த்து திருந்தாது தால் திருட்டை ஒழிக்க முடியாதுன் சொல்லுவாங்க அவங்க கவுர்மெண்ட ஆயிரோ சட்டோ போடலா ஆனா நம்ம வந்து அதுக்கு ஒத்துழைப்பு குடிச்சு நம்மளால முடிஞ்சது இந்த பிளாஸ்டிக் பையலா யூஸ் பண்ணாம இருக்க ஆரம்பிக்கணு
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரியானதுதா அதுக்கப்புறோ வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து இப்போ எ எங்க வீட்ல நாலு பேர் இருக்கோனா நாலு பேரு ஒரு ஒரு மரோ வாங்கி அ நட்டு அந்த மரத்த வந்து வளர்க்கணு அப்பதா வந்து அ சுற்றுச்சூழல் வந்து மாசுபட்றத தடுக்க முடியு மழை வந்து கரெக்டா வந்து அந்த பருவநிலைக்கு ஏத்தமாரி வந்து பெய்யு அப்பதா வந்து விவசாயமு வந்து நல்லாருக்கு இது எல்லாத்துமே இப்ப நீங்களா இருந்தாலு ச நானா இருந்தாலு சரி இதெல்லா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணு
கண்டிப்பா கண்டிப்பா அதோட இல்ல தண்ணியையு நம்ம கொஞ்சோ சிக்கனமா பயன்படுத்தணு தேவைையில்லாம குழாவ திறந்து வச்சுட்டு தண்ணி தான் குழாவுல நல்லா வருதுன்னு திறந்து வச்சுக்கிட்டு அத ரொம்ப இதுவா யூஸ் பண்ண கூடாது
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா நெறய பேர் பாத்தீங்கன்னா அ பாத்திரல்லா வி வீட்ல கழுவாங்க அந்தத வந்து கொஞ்சோ லைட்டா தண்ணிய வந்து அந்த டேப்ப வந்து ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா ஃபுல்லா திருவி விட்டுட்டு கழுவிட்டே இருப்பாங்க தண்ணி வந்து பாதி ஒன அவங்க இங்க வைக்கு போது பாதி தண்ணி போகு இந்த மாரில்லா நெறய பேர் வந்து தண்ணிய வந்து அதிகமா செலவு பண்ணுவாங்க அதெல்லா வந்து நம்ம நம்ம வந்து கொறைச்சாதா நம்மளோட வருங்கால சந்தை சந்ததியினருக்கு வந்து அ தண்ணி தட்டுப்பாடு இல்லாம இருக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம அதே மாரி தண்ணி மாதிரியே நம்ம மின்சாரத்தையு சேமிச்சு பழகணு ஆ அதாவது தேவையில்லாத எடத்துல வெளக்கு விசிறி அ அ அ மின்மிசிறி ஏ சி அதல்லா தேவைன்னா யூஸ் பண்ணிக் இருக்க வேண்டியதா நம்மளோட தேவைக்காக தா எல்லாமே அதுக்காக கஞ்சத்தனமா இருக்கவு குடாது தேவையில்லாத சமயத்துல அத ஓட விடவு கூடாது இல்லைங்ளா
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டான விசய எங்க வீட்லயே எடுத்துகிட்டீங்னா அ இப்போ வேலைக்கு கெளம்பிட் இருப்பாங்க கெளம்பி போயிருவாங்க ஆனா பாத்தீங்னா எல்லா எடத்துலயு ஃபேன் ஓடு லைட் எரியு ஏ சி ஓடு இது எல்லாத்தையுமே நா வந்து பாத்து ஆஃப் பண்ணனு அவங்க வந்து அதெல்லா நெனைக்கிறதுல்ல இந்த மாதிரி வந்து மின்சார வேஸ்ட் ஆகுது இதனால நமக்கு ஒரு லாஸ்சு கரண்ட் பில் அதி கமா வரு அதெல்லா இப்ப நானு கவனிக்கலனா அது ஓடிட்டேதா இருக்கு அந்த மாதிரி வந்து அதெல்லா சிந்திச்சு நம்மதா வந்து நம்ம கிட்ட இருந்துதா மாற்றத்த வந்து கொண்டு வர்றோ இப்ப நம்மள பாத்துதா நம்ம கொழந்தைகளு பழகுவாங்க அதனால நம்ம வந்து மாற்ற த்த வந்து ஏற்படுத்து
கண்டிப்பா இதெல்லா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தா இதுக்கெல்லா வந்து அதிகபட்சமா ஒரு அர செகண்ட் அர நிமிஷதா ஆகுன் வச்சுக்கங்களே பாத்து லைட் ஆஃப் பண்ண றது ஃபேன் ஆஃப் பண்றதுங்கிறதுக்கு அதாவது சிறுதுளி பெருவெள்ளம்ன்னு சொல்வாங்க இந்த சின்ன விஷ் எங்கள நம்ம கடபிடிச்சாலே போது அப்பப்போ சின்ன சின்னதா இருக்கு போதே கடபிடிச்சாலே போது அது வந்து ஒரு பெரிய மாற்றத்த உண்டு பண்ணு அத நம்மளால அப்பதா உணர முடியு ஓ நம்ம இப் ப்படி ஒரு ஒரு வாட்டி ஒரு மாசம் நம்ம வந்து கரெக்ட்டா லைட் ஃபேன்ல்லா தேவையில்லாத சமயத் தில ஆஃப் பண்ணி கரெக்ட்டா தண்ணிய பயன்படுத்தி இருந்து பாத்தோனா அப்போ வர பில்லுக்கு நம்ம அப்டியே விட்டுட்டு போம்போது இருக்கிற பில்லுக்கு நம்ம பாத்தோனா வித்தியாச நமக்கே நல்லா தெரியு
ஆமா கண்டிப்பா அதுக்கப்பற வந்து ஸ்கூல்லயு வந்து சுற்றுச்சூழல் பத்தின கொழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணு அதுக்காக ஸ்கூல்ல வந்து நிகழ்ச்சிகள் இந்த மாதிரில்லா நடத்தி கொழந்தைங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல பத்தின விழிப்புணர்வ வந்து ம் ஏற்படுத்தணு
ம் கண்டிப்பா இயற்கைய வந்து நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணு எதிர்காலத் த்த வளமாக்கணுன்னா இயற்கை அ பாதுகாப்புடன் இருந்தால்தான் நம்மள வந்து எதிர்காலத்த வளமாக்க முடியும் அதுக்கு நம்மல்லந்தே நம்ம மாற்றத்த கொண்டு வந்தாதா ரொம்ப நல்லது
உங்க கிட்ட இயற்கை வள அதாவது சுற்றுச்சூழல பத்தி பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இன்னொரு டாபிக்ல பேசுவோ நன்றி
நன்றி நன்றி நன்றி வணக்கம்